பேசுறது கேக்குதா
ஆ என்னக்கா பண்றீங்க
சும்மாதாப்பா இப்பதா வீட்டு வேலையெல்லா முடிஞ்சது அ நீ என்ன பண்ணிட்டுருக்க க்க
நா இப்பதான நம்மளுக்கு செம் லீவ் விட்டுருக்காங்க செரின்னு சொல்லிட்டு எங்க கிராமத்துக்கு நா போலான்ட்டு இருக்கே
ஓ லீவுக்கு க அங்க ஊருக்கு போறியாடா
ம்மாக்கா
ஆ சேரிடா அப்ப நம்ம சிட்டிக்கு அங்க ஊருக்குமே நல்ல டிப்ரென்ஸ் இருக்கு தான நீங் இங்கே இருந்துட்டு இப்ப அங்க போறத உனக் க் ஒரு மாரி என்ஜாய் ஃபுல்லா இருக்கு
கோ போம்போத போன பிறக் இதா என்னோட என்னோட என்னோட உழைப்பெல்லா அவுங்க சுரடிக்குவாங்க
ஓ அப்பிடியாடா நெறைய வேலைகள் இருக்குமா அங்க
ஆ ஆமாக்கா நெறைய வேல இருக்குக்கா இ இப்ப நா சும்மா கொஞ்சோ நாள் தான லீவ் போறே அதனால வந்து அங்க அம்மா அப்பா க் கொஞ்சோ வேல செஞ்சி குடுத்துதா வருவேன் ஏனா டெய்லி அவுங்கதான வேல செய்யறாங்க காட்டுலயு சேரி வீட்லியு சேரி நா தா போய் செய்ணு நா ஹெல்ப் பண்ணுவே ஹெல்ப் பண்ணாமலு இருக்க முடியாது இங்க காலேஜ்ல தா ஸ்டடின் சொல்லிட்டு காலையில சீக்கிர சீக்கிர எழிப்பிவுட்ட றாங்கல்ல அதே பழகிடு என்னால இப்ப ஆ ஆ ரொம்ப நேரமு தூங்கவு முடிய மாட்டகிது கரெக்டா அந்த நாலுமணினா நாலு முணிக்கு எஞ்சுகிறனா அப்றோ மத்தியந்தா கொஞ்ச நேர தூக்கா வருது காலேஜ் முடிச்சுட்டு வந்து தூங்குவன்ல அதே மாரி அங்கியு கொஞ்ச நேரோ அப்டியே தூங்கிக்குவே
உ உ
காலேல ஆர் நாலு மணிக்கு எஞ்சன் வைங்களே ஆ வாசப்படி வந்து கொஞ்ச பெருசு நம்ம கிரௌண்டு் சைஸு கிரௌண்ட்லயே ஒரு பாதினு வச்சுக்கோங்ளே இவ்ளோ பெருசு நீகொ உ முன்னாடி வந்து ட்ரக்குல்லா நிருத் தேச்சுக்குவாங்க ட்ரக்கு ஆ டுவீலர் ஒரு மூணு இருக்கு அத நிறுத்தி வச்சுக்குவாங்க
உ
ஆ சாயந்திரமே வந்து பாத்தீங்கன்னா பெருக்கிடுறதுனால அந்த ட்ரக் எடுத்து சைடல நிறுத்தடுவாங்க அப்போ காளை காலையில வந்து நா மாடு இருக்க வீட்டுல மாட்டோடஸ்
அ அந்த எது எப்டி வாசலுக்கு நேரா மட்டு போடுவீங்களா இல்ல மா அந்த இப்ப வறண்டா ஃபுல்லா சொன்னங்களே அதுஃபுல்லாவே
அது ஃபுல்லாவே போட்ணுகா அப்தா அய் உ
டி அந்த வேலைலா பாத்துருக்கு நேறோ
அஅது வந்து எவ்ளோனா ஒரு ஒரு மூணு டைம் பக்கமா நா போயி பக்கெட் பக்கெட்டா எடுத்துட்டு வரணு சானோ அப்றோ நம்மவீட் இருந்ததுனா எடுப்பே இல்னா பக்கத்துவீட்ல இருந்ததுனா பக்கத்து வீட்லஇருந்து கூட போயி எடுத்துட்டு வரணு ஏனா மாடு ஒரு மூணு தா இருக்கு கொஞ்ச சாண எடுத்துட்டு போயி காட்டுல போட்டுருவாங்க டெய்லி டெய்லி அப்புற நைட்டு போடுறது மட்டு தா அது எவ்ள இருக்கோ அது பாத்துட்டு அப்புறோ பக்கத்து வீட்டுல இருந்தன்னா பக்கத்து வீட்டுல இருந்து கொஞ்ச போய் எடுத்துட்டு வந்து சாண தெளிக்கணு அதுக்கப்புறமேட்டு அது கொஞ்ச நேர காயினுக்கா ஒரு அர மண் நேர பக்கோ காயணு ஏன்னா ஈர லே போட முடியாது கொஞ்ச வலுவலு இருக்குல சாணோ அது வந்து கொஞ்ச காய வச்சு பிறகு ஆ அப்புறந்தா போய் கோலோ போட்டுட்டு கோலம் போட்ட பிறகு ஆ பாத்துரல்லா நைட்டு நல்லாருக்கு அதல்லா அப்டியே அவுங்களுக்கு நா கழுவி வக்கனு அது வந்து இப்ப நம்ம சிட்டியிலல்லா இருக்காங்கல்ல வீட்ல சிங்க் இருக்குல்ல அது மாரில்லா கடையாது அது வந்து தனியா அதுக்குனே பாத்திர கழுவுறதுக்குன்னு வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சூன்டு எட இருக்கு
முத்தமா இல்ல பின்னாடி கொல்லன் சொல்வாங்கள அதுவா?
கொல்ல தா அங் கொஞ்சூண்டு ஒர் ரெண்டு மூணு மரல்ல வள த்து வச்சாருப்பாங்க அதுலயே சுத்தி மறஞ்சிரு
ஆ ஓ இப்ப ஜாமா வெலக்கற்துக்குனு ஒரு எடொ இருக்கு அப்புறொ துணி தொவைக்கற்த்துக்கு ஒரு கல்லு மாரி கட் டி வச்சுருப்பாங்க அது மாரிதான இந்த கிராமத்துலல்லா இரு க்கு
ஆ அதே மாரிதாக்கா ஆ இங்க இருக்க மாரி சோப்பு கூட கடையாது அங்க டக்கு டக்குன் நொர வரத்துக்கு அ அம் எரிய விட்ட அ அடுப்பு எரிய வுட்றோல்ல அதென ஆ அந்த சாம்பல் தா எடு த்து போட்டு வெலக்கனு
அதுலல்லா வலக்குனா எப்பிடிப்பா சுத் தமா இருக்குமா அந்த ஒரு பளிச்சின் இ இப்ப நம்ப சோப்ப யூஸ் பண்றத விட அது இன்னு பளிச்சுன் இருக்குன் சொல்வாங்களே அது மாரியா?
ஆ ஆமாக்கா அதுல வெலக்குனா ரொம்ப ந ல்லா பளிச்சுன்னு இருக்கு ஏனா சோப்புனா நம்ப சும்மா ஒரு சும்மா தேய்ப்போ
ஆமா நம்ம நொர வருதுங்கிறத்துக்காகவே நம்ம பே சும்மா தேச்சுகிட்ருப்போ
ஆமா ஆனா அந்த சாம்பல் வந்து சாம்பல் வந்து நம்ப நொர வராது அழுக்கு போனுன்றத்துக்காக வே நம்ப கொஞ்சோ நல்லா தேய்ப்போம்ல
அது வந்து தேய்கறதுக்கு என்னாது பா அந்த தேங்கா நார்ன்னு சொல்லுவாங்களே அதுல உள்ள அந்த மேலே உள்ளது அத வச்சு இந்த நார தொட்டு வெளக்கணுமா
ஆ அந்த தேங்கா நாரு யூஸ் பண்ணுவோ தேங்கா நம்ப உரிச்சோம்னா கொஞ்சோ கொஞ்சோ எடுத்துவச்சிருவோ கொஞ்சோ அடுப்ல போட்டுருவோ அப்டி இல்லைன்னா மா மாட்டுக்கு போட்ற வைகோல் இருக்குல்ல அந்த ஆ அந்த வைக்கோல் வச்சு வெலக்கிக்குவோ
உம்
அ அது அப்டி இல்லன்னா இன்னொரு ஏதோ வேர் சொல்லுவாங்க அது என்னன்னு தெரில வேர் கெடயாது ஆ வெட்டி வேர் கெடயாது அது வந்து தேங்காய் எண்ணெயில போட்டுருப்பாங்க அந்த ஒரு காய் மாரி இருக்குங்க்கா
த்துக்கு வேற ஏதோ ஒன்னு இருக்கு
ஆ அந்த காய் மாரி இருக்கு அந்த காய் காஞ்ச பிறகு பாத்தீங்கனா இந்த ஒரு நார்மறியே வந்துரு அது கொஞ்சோ ஈஸியா இருக்கு
ஓ பீக்கங்கா நாருங்கிறது மேல தேக்கு அத சொல்றீங்களா இல்ல ஓ அதுதானா அதுலயே ஜமானு வெளக்கிக்கலாமா ஓ சேரிடா
அது வந்து கொஞ்சோ கம்மியாதா இருக்கு அது எங்கேயாவது அந்த வேலி மேல எங்கேயோ தொங்கிட்டு இருந்ததுன்னா பிச்சுட்டு வந்து காய வச்சு எடுப்பாங்க
உம் உம்
இதா அப்பப்ப அத எடுத்து போட்டு வெளக்கிட்டு இருப்போ
உம்
சமைக்குறதுக்கு காய் மட்டு நா நறுக்கி வச்சிருவே அம்மாதா சமைப்பாங்க
உம் உம்
அப்ற மேட்டு அப்பா கூட காட்டுக்கு கெளம்பிடுவே காட்டுக்கு கெளம்பிட்டு ஆ என்னது தண்ணி விடுவோ தண்ணி விட்டுட்டு இங்கிருந்து போகும் போது அப்டியே மாடெல்லா புடிச்சிட்டு போயிருவோ காலேல பால்
ம் இது எப்படி பாத்து தோப்பு மாரி இருக்குமா இல்ல தென்னை மரம் மாங்காய் மரம் அது மாரி தோப்பா வச்சிருக்கீங்களா இல்ல வயலு அது மாரி இருக்குமா
வயல் மாரிதான்க்கா அங்க தேங்காய் எல்லாம் அவ்வளவுக்கும் சேல்ஸ் ஆகாது
ஆ
தேங்காய் மாங்காய்லாம் சேல்ஸ் ஆகாது
ம் ம் வயல் தான் சும்மா மாடை விட்டுட்டு நம்ம இது மாரி ஒரே கலப்பு வேலை அது மாதிரி பார்த்தட்டு ஃபுல்லா இருக்
ம் கொஞ்சம் அந்த இது கரும்பு நட் டுருக்கோம் கொஞ்சம் நெல் நட்டுருக்கோம் பக்கத்துல சும்மா பாறை மண்ணு போட்டு அப்படியே இருக்கு அதுல கொஞ்சம் கொஞ்சமா புல்லு வரும் அது சாப்பிட்டுட்டு இருக்கோம்
ம்
அப்புறம் இதுக்குனே தீவனம் பில்லுனு வளர்த்துட்டு இருக்கக்கோம் அது கொஞ்சம் அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கும் அதுக்கு தேவயில்லை அந்த இடத்துல கட்டி விட்டோம்னா அதுவே மேஞ்சிட்டு இருக்கும்
தீவன புள்ளுங்கறது அந்த கையெல்லாம் கிளிக்கும்பாங்களே அது எந்த மாதிரி அது என்ன புல்லு
ஆ அதே மாரிதாக்கா கரும்புக்கு மேல அந்த இல இலையா வரு
ஓ அதுதான் இந்த கையெல்லாம் டக் அக்கன் கிளிக்கிறதா
ஆ அதுதான் கிளிக்கும் அதே அதே மாதிரி மாடல்ல தான் தீவன பில்லும்
ஆ ஆ அது நம்மளுக்கு வந்து அந்த கிளிக்கிறதுதெல்லாம்
ஆ ம் மாடுயெல்லா நல்லா சாப்பிடும் அதுக்கொஞ்சம் சோ நல்லா தண்ணி ஈரப்பசையாதான் இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு அது நல்லா சாப் இதா இருக்கும்
ம் ம்
அப்புறம் அந்த அந்த நாங்க போற பாதையிலயே புள்ளு எல்லாம் நிறைய இருக்கும் பச்சை பச்சையா புள்ளுல்லாம் இருக்கும்
ம்
அது சாப்பிடும் அ இல்லைன்னா எ எல்லாம் தீந்துருச்சு அப்படின்னா எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா ஏதாவது பக்கத்து காட்டுல கூட கட்டி விடுவோம் பக்கத்துல காட்டுல வந்து மாடு அவுங்களாம் வளர்க்க மாட்டாங்க அவுங்க காட் த்துல போய் நாங்க வளத்துட் ஆ கட்டி வுட்ருவோ
ஓ அங்கந்த அக்கம் பக்கத்துல உள்ளவுங்களா அந்த மாட்டுக்கு அந்த சாத வடுச்ச கஞ்சி அந்த உளுந் அ உளுந்து கழுவுன தண்ணி அதெல்லா வந்துட்டு மாடு வச்சுருக்கவுங்க வீட்ல வந்துல்லா ஊத்துவாங்ளே அது மார்லா எதுவு பண்ணுவாங்களா அங்க?
ஆ இருக்குக்கா அந்த மாவு ஆட்டும்மோ து அந்த உளுத்த உளுத்தம் பருப்ப வந்து ஊறவச்ச அந்த தண்ணி ஊ த்தி வப்பாங்க அப்பறொ கஞ்சி வடிக்கிற தண்ணி அப்றொ சப்போஸ் பழைய சோறு ஆ ச்சுனா பழைய சோறு அந்த வாழப்பழொல்லா சாப் டாங்னா வாழப்பழோ அப்றொ எல அதல்லா எடுத்து வப்பாங்க எடுத்துட்டு வந்து ஊத்தலா மாட்டாங்க நம்ம தா போய் எடு த்துட்டு வர்னு
ஓ நம்மதா எடுத்துக்கனு
ம் அவுங்க ஒரு பக்கெட் மாரி வச்சுருப்பாங்க அத அதுல ஊத்தி ஊத்தி வச்சுருவாங்க காலைல ஒரு எட்டு மணி பக்கொ நா போயி எல்லா வீட்லயு எடுத்துட்டு வர்னு ஒரு அஞ்சு வீட்ல மட்டு ஊத்தி வப்பாங்க
ம் அப்ப நீங்க லீவுக்கு போனா ஒரு ஃபுல்லா வேல தா அங்கயு போய்ட்டு நல்லா ஃப்ரீயா இருக்க முடியாது இங்க இருக்கிறதோட உனக்கு இன்னு எல்லா வேலையு கால்ல நாலு மணிக்கு எந்திரிக்கெலந்து ஆரமிச்சி எல்லாமே உனக்கு வேல அ
ஆமாக்கா இங்க படிச்சு படிச்சு டயர்டாவே அங்க போயி வேல செஞ்சு வேல செஞ்சு டயர்ட் ஆகனு
அச்சோ பாவொ
ம் இங்கதா சாயந்தர ஆனா நம்ம காலேஜுல ஜிம் இருக்குல்ல
ஆமா
அந்த காலேஜுல ஜிம் போறதுக்கு பதிலா அங்க வேல செஞ்சுட்ருக்க வேண்டியதா வேற என்ன வேல
ஆமாப்பா இப்டிலா வேல செஞ்சாதா நம்பளுக்குமே ஒடம்பு ஆரோக்கியமா இருக்கு நம்ம எங்க இப்ப நம்ப வெ சிட்டி சைடு பாத்தீன்னா எல்லாமே மிஷினாலயே ஓடிட்ருக்கு அதுனால எதுவ்மே இல்லாம போயிட்ரு க்கு நம்ம இது மாரி லீவ் ஃபுல்லா அங்கங்க போயிட்டு இந்த மாரி இப்ப நீ சொல்றப்பதா எனக்குமே தெரியுது இந்த மாரிலா இவ்ளோ வேல இருக்கு நாலு மணிக்கே எந்திரிச்சு அந்த முத்தோ ஃபுல்லா கிளீன் பண்ணி கோலம் போட்டு நம்ம இங்கெல்லா பாரு சும்மா அந்த நெலைக்கி அந்தாண்ட ஒரே ஒரு ஸ்டாரு அதோட முடிஞ்சிருச்சி இப்ப நீ இவ்ளோத்தையு கூட்டி உனக்கு குனிஞ்சு நிமுந்து அந்த காலைலயே நாலு மணிக்கே பண்றதெல்லா அவ்ளோ ஒரு ஆக்டிவா இருக்கு எல்லாமே இப்ப நம்பளுக்கு பிரச்சன குடுக்குறதல்லா ஃபியூச்சர்லயு நம்மளுக்கு இதெல்லா சேத்து வச்சு ஒரு நல்ல ஒரு பிரிஸ்க்கா ஒடம்பு ஆக்டிவா இருக்கு ஆ அப்புறோ ஈவி்னிங் டயத்துல எல்லா எப்பிடி போகு டைம்
ஈவி்னிங் டைம் மாடெல்லா புடிச்சிட்டு வந்து கட்டிட்டு பால் கறந்து பால் பூத்துல ஊத்திருவோ அப்புறமே ட்டு அப்புறோ கொஞ்சூண்டு் அங்க காட்லதா அந்த வைக்கோல் போர் இருக்கு அது ஒரு ரெண்டு கட்டு எடுத்துட்டு வந்துருவோ டி வி எஸ் ஃபிப்டி வண்டில வச்சு எடுத்துட்டு வந்து ருவோ
ம்
வேற என்ன பண்ணுவே இது ரெண்டுதா பண்ணுவே அப்புறமேட்டு
ஆனா அங்கெல்லா வந்துட்டு நைட்டு சீ க்கிரமா சாப்டுட்டு ஒரு எட்டு மணி அந்த வாக்குலயே எல்லாருமே தூங்கிருவாங்க தான நம்ம ஊர் மாதிரி பதனொன்னு அப்டி எல்லா ஆகாதுதான
ஆ அவ்ளோ நேரல்லா ஆகாதுக்கா ஆறரை மணிக்கெல்லா சமைச்சு முடிச்சிருவோ எ ஏழு ம ணி ஏழேகால்க்குள்ள எல்லா சாப்ட்டு முடிச்சுட்டு அப்டியே கொஞ்ச நேரோ உக்காந்து பேசிட்டு பேசிட்டே இருக்கும் போது எல்லாத்துக்கு தூக்கோ வந்துரு எல்லாரு போய் படுக்க ஆரம்பச்சிருவோங்க்கா அவ்ளோதாக்கா
எல்லா நமக் பேசிக்கிட்டே இருக்கோ நீனு போய் அப்ப சீக்கிரோ தூங்கு ஏன்னா நீ நாலு மணிக்கு எந்திருச்சு வேற கோலம் போடணு நம்ம மறுபடியு நாளைக்கி பேசுவோ ஆ சேரி குட் குட் நைட் பாய்
ஆ பாய்க்கா